ஆஹ
ஹலோ
ஆஹ் என்னடி பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கியா
நல்லாயிருக்கேன் சும்மாதான் உட்காந்துருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல
ஆஹ சேட்டு வீட்டுல அலல் ஷா
ஆஹ் வேல எலாம் முடிஞ்சிச்சுப்பா டைம் அப்டியே பொழுது சும்மா கழிச்சுட்டு உக்காந்துருக்க மாரியே இருக்கு
ஓ சரி சரி அ ஆஹ்ஹ்
இவர் வேலைக்கு போயடுறாரு நான் தான் டே ஃபுல்லா சும்மா ஐடிய எலாம் உக்காந்துருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியாம
ஆஹ் நானும் மத்தியானம் எல்லா வேல முடிச்சுட்டேன் ஒண்ணுமே இல்ல சும்மாதான் வீட்டுல உக்காரு ஆமா இந்த ஆர்யாவா கிளா போலாமா
ஆரி ஒர்க் போலாமே தெரிஞ்ச எடமா இருக்குணு நானு ரெண்டு மூணு எடத்துல பாத்தே எங்க ஸ் வீட்டுலையும் ஒரு அக்கா வந்து ஆரி ஒர்க் போட்றாங்க போட்டாங் கிளாஸ்சுடுக்கல ஆரி ஒர்க் போட்டு கொடுக்குறாங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க ப்ளவுஸ்க்கு ஃபைவ் தவ்சண் சிக்ஸ் தவ்சண் ஜார்ஜ் பண்றாங்க
அ
ஆன் நல்லதா இருக்கு அவங்களோட ஒர்க்கு அதுக்குள்ள போலாம் அப்டின்னு ஒரு ஆசத்தான்
நாம சரி சும்மா உட்காந்துட்டுக்கு ஏதாவது பண்லாமே சரி யதாவது இவர் கிட்ட நேத்து சொல்லிட்டு இருந்தேன்னா மதிய நல்ல சுங்கிட்தான் இருக்கே போர் அடிக்குது அப்படின்னேனா ச்சரி வேலய்யி கொலாம் அப்டின்னா வேலைக்கெல்லா வேண்டா சும்மா இருக்க சொல்றாறே
ஆமா
அன்டக சரி இந்த மாதி கிளாஸுக் போறே அப்டின தெரியுமா என்ன எங்க சொல்லி தாராங்க என்ன ஏதுன் நல்லா விசாரிச்சுட்டு போ ஒத்து எங்க நே திட்றாரு நாதான் அவ ஃப்ரெண்டு வரா நா அவ கூட போறே அப்டின்னன்னா கேட்டு பாக்கு வரேன்னா நாங்க ரெண்டு பேரு மத்தியான வெட்டியாதா இருக்கோ நாங்க போறோ அப்படின்ன
நாமா
செரி நீ கேட்டு பாரு எங்க எதுன்னு சொ கேட்டுட்டு எனக் சொல்லு நா விசாரிச்சுட்டு வந்து சொல்றேங்கறாரு சரி அத வீட்டுலா அத்து எல்லாமே ஆன்லைன்ல பாத்து எல்லாமே ப்பளவுஸ் எல்லா அவ்ளோ வோர்க்கு இருக்கு அவ்ளோ இர் க்கு
தமா
ஆஹ் இப்போ ப்பளவுஸ்னாலே இவ்ளோ ஹ ச்சம்கி வொர்க்லா ஆரிய வொர்க் எல்லா நெறிய பண்ணித்தா மேரேஜே எவ்வளவோ மேரேஜ் பாத்துக்க எல்லா ப்பளவுஸ் எல்லா கிராண்டா செஞ்சு போடறாங்க
ஆமா சாரியவிட காஸ்லியா இருக்கு அவுங்க போடற ப்பளவுஸ்சு
ஆமா அந்த மாதிருக்கா அத சரி என்ன ஏதுன் கேக்கலான்ட்டு ஹ ஜரிச் சேர்லாமா
சேர்லா நாம ஃஸ்ட் போய்ட்டு விசாரிப் போம் என்ன கோஸ் எவ்ளோ ஃபீஸ் லாம் விசாரிப்போம் டியூரேஷன் எப்டி சட்டிவிகேட் கொடுப்பாங்களா எ த்தன டைப் போஸ் ஃபிட்சு சொல்லி தருவாங்க ஹ என்னென்ன ஒர் கல அது மிடில் ஒர்க்காலம் இல்ல அம்பது ஒர்க் எம்ப்ராய்ட்ரி
ஆ
சம்கி குந்தன் எல்லாமே வருமா இல்ல எந்த மாரி ஒரு பிரைடலோட பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும் அந்த அளவுக்கு நம்மள வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அப்டின்றத பாப்போம்
ஆ ஆ
ஆ ஒரு சிம்பிளா ஒருத்தவங்க எங்க ஸ்ரிட்ல சொன்னல அவுங்க சிம்பிளா தான் போட்டிருக்காங்க ஒன்னு பெருசா பிரைட் அளவுக்குலாம் இல்ல பெரிய அளவுக்குலாம் இல்ல சிம்பளா குடுத்தாக்க ப்ளவுஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க
ஓகே செரி இல்ல நல்லா எல்லாமே நல்லா ஆன் பண்றாங்க நான் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லலாம் பாத்திருக்கேன் சும்மா சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது அவ்ளோ காஸ்ட்ன்னு சொல்றாங்க ஐயா கல்யாணத்துக்கு பிளவுஸுக்கே பதினைஞ்சாயிரூவா அவ்வளோ குடுத்தோம் இவ்ளோ கொடுத்தோனு சொல்றாங்க
அ
அதான் சரி பாக்லாம் நம்மளும் ஸ்டிச் பண்ணலாம் சும்மா வீட்டே இருக்க கொஞ்சோம் பதிச்சா நம்மளும் வீட்டுல உட்காந்து வேல செய்லாம்ல்ல
ஆமா
ஃப்ரீ டைம்ல செய்லால
ஆமா ஆமாண்ணா நம்மளோட பிளவுஸ் யாவது அட்லீஸ்ட் நம்ம டிசைன் பண்ணிக்லால
ஆமா வெளியில குடுத்து அவ்வளோ குடுத்து தைக்கிறதுக்கு நம்ம பிளவுஸ நாமளே டிசைன் பண்ணி நல்லா தச்சு நாம போட்டுட்டு போலாம் எதாது ஃபங்க்ஷனுக்கு
ஆமா
அ நீ உங்க அங்க கிளாஸ அந்த அக்காவ கேட்டு பாக்குறியா பக்கத்துல ஏதாவது கிளாஸ் இருக்கானு நான் இங்க பாத்தேன் கொஞ்சோம் ஆன்லைன் அது தூரமா இருக்கு கிளாஸு
ஓ ஓகே நான் அந்த அக்காகிட்ட நாளக்கி மீட் பண்ணுவே அந்த அக்காவு அவுங்க அந்த சைடு போற வேல இருக்கு
ஓ செரி செரி
ஆ கேக்குதா அவுங்க எங்க கிளாஸ் போனாங்க என்ன டீட்டெயல்ஸ் நான் மோர்தென் டீட்டெயல் கேட்டு சொல்றேன்
ஆ செரி கேட்டு பாரு செரி அப்ளோன்ன என்ன இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு அது ஒன் ஆர் இருக்கு ஒன் ஆர் போயி அங்க எப்புடியோ ஒன் ஆர் திரும்பி வரணும்னு அங்க இங்கயோ எப்டியாது ஒன் ஆர் இருக்கணும்
ஆ
அப்பனா நம்மளுக்கு டைமு ஈவினிங் சீக்கிரம் ஆயிடும் மத்தியானம் லன்ச் டைம் அதுக்கு இதுக்கும் இதாயிடும் பக்கமா இருந்தா ஒரு கொஞ்ச நேரோம் ஒரு எவ்ளவு ரெண்டு அவர் கிளாஸா இருந்தாலும் போலா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் நல்லா ஸ்டிச்ல்லாம் பழகிட்டு வரலாம்
ஆமா
ரொம்ப தூரமானா பஸ் டிராவலே நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும்
ம் ஆமா ஒன்னாவர் கிளாஸ் ஒன் அவர் டிராவல் பண்ணும்னா அது எப்டி டூ அவர் அப் அண்ட் டவுன் டூ அவர்ஸ் பேய்டும் ஒன் அவர் கிளாஸுக்கு அது வேஸ்ட்டு
அதான் செரி பக்கத்துல இருந்தா பாக்கலாம் நான் அங்க பாத்தேன் தூரமா இருக்கு
ஆ
இல்ல என்னான்னு தெரில நீ உங்க அங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பக்கமா இருந்தா கேட்டு பாரு
சரி
அந்த அக்காவை கேட்டுப்பாரு ஏதாவது போயிருக்கீங்களா என்ன ஏதன்னு கேட்டுப்பாரு
ஆஹ கேக்குறேன் என் ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு காலேஜ்மெட்டு
ஆ
அவ வந்து ஆன்லைன்லதான் போட்டிருக்கே அப்படின்னு ஒரு டைம் சொன்னா
ஆனா ஆன்லைன்லும் கிளாஸ் இருக்கு ஆன்லைனா நம்ம ஸ்டிச்ச அவங்க போன திருப்பி சொல்ல மாட்டாங்கள எனக்கு அதான் ஒரு டவுட் ஆன்லைல
அட்டென் பண்னணா ம் ம்
அது நாம இப்ப ஒரு ஸ்ட்ச் பாத்தோம் இப் திருப்பி போட சொன்னா எப்டி சொல்லுவாங்களா அந்த டவுட் எனக்கு இருக்கு
ஆஹ அதான் நான் அவளிட்ட கேட்டேன் ஆன்லைன்ல போட்டு அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா பஸ்ட்டு ரிஜிஸ்டரேஷன் பிஸ்சும் பே பண்ணிட்டாளா ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் பே பண்ணோனா இந்த ஆரிஒர்க்குடே கிட்டுக்கு பீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க
ஆமா ஆஹ
பே பண்ணிருக்கா பே பண்ணுனோனா ஒரு போஸ்டர்ல போட்டாங்களா வரறதுக்கு ஒரு நாலு நாள் ஆயிடுச்சான் அந்த கிட்ட அவ கைக்கு வரதுக்கு அந்த கிட்டு வந்தோனே அந்த கிளாஸ்க்குத் தேவையான அளவு மெட் மெட்ரியல்ஸ் எல்லாமே அதுல இருந்துச்சா ஆரிஸ்டாண்டு ஆரிஸ்டாண்டுலேயே ரெண்டு பெருசு ஒண்ணு சின்னது ஒண்ணு ரெண்டுஸ் ஸ்டாண்டு அன் நிடில்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாலு டைப்ஆப் நீடில்ஸ் இருந்துச்சு த்ரெட் இருந்தது சிமிக்கி கொஞ்சம் தான் இருந்தது
ஓ அப்போ இல்லாமும் சரி குடுக்கறது சரிதான் எல்லாம் ஆன்லைன்ல வந்துது ஆனா கிளாஸ்னா நம்ம பக்கத்துல வந்து பாத்து நல்லா பாத்து பழகுன மாரி ஆன்லைன்ல வராதோ நான் நினைக்
ஆமா அதுவும் உண்மைதான் அதனாலான் ஆனா நான் அந்த இதவந்து பெருசா சிறித எடுத்து நான் ஜாயின் பண்ணல ஆஹ இல்லனா கூட நான் அப்பவே ஜாயின் பண்ணிருப்பேன் நான் இந்த அக்காட்டா கேக்குற இந்த அக்கா லோக்கல்ல தான் எங்கயோ போன மாரி தெரிஞ்ச்சு எனக்கு
ஆஹ சரி அப்படியே கேட்டு பாரு இஸ் போயிருக்காங்க நான் பீஸ் எல்லாம் எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டு பரு ஹ நாம அந்த அது கிளாஸ் போனா அவங்க எப்படி என்ன சொன்னதுக்கப்பறம் நாமு போயி சாமைக்கு அந்த வீட்டுல எல்லாம் நாம வாங்கறதா இருகர்தானுன்னா நாம் போய் வாங்கிட்டு வரலாம்
ஆஹ சரி நம்ம பஸ்ட் நான் கேக்குறேன் கேட்டுட்டு கிளாஸ் விசாரிச்சுட்டு கிட்ட அவங்க கொடுப்பாங்களா நம்ம வெளில வாங்கணுமான்னு கேட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வந்தலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போயே வாங்கிட்டு வந்துடலாம்
ஆ செரி நீ கேட்டு பாரு அந்த அக்கா என்ன இதுன்னு சொல் வாங்கன்னா நீ நைட் என்னா கூப்பிட்டு நாளக்கு வேணா நம் போய் பாத்துட்டு வரலாம் நாளக்கு மத்தியானம் மாரி அவங்க போயிருக்காங்கன்னா கிளாசுக்கு அப்போது நாளைக்கு மத்ததியானமா நம் பாத்துட்டு வரலாம்
ஆ செரி
அப்ப பாத்துட்டு வந்தா அதுக்கப்பறம் பாக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் கேட் பாரு அக்கா கிட்ட
ஆ ஓகே ஓகே அந்த அக்காட ஒர்க்மே நல்லா க்கு லேஸ் ஓர்க்லாம் பண்றாங்க இப்ப ரீஸ் கூட ஒரு பிளவுஸ் பண்ணியிருந்தாங்க பேபி பிங்க்ல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு கையில் வந்து சிக்ஸாக்கில் நெட் கிளாத் கொடுத்துருந்தாங்க லேஸ்ல
ஆமா ம்
மட்டும் சமக்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஒயிட் கலர்
ஓ ஆ அப்போ நல்லா இருந்து
அந்த பிளவுஸ் பாக்க நல்லா இருந்தது அது கை வந்து ஒரு த்ரீ போர்த் மாரி வச்சிருந்தாங்க பிளவுஸ்க்கு
ஆ
த்ரீ போர்த்ல பஃப் வச்சிருந்தாங்க நல்லா அந்த லைட் பஃப் ரொம்ப பஃப் அதிகமா இல்லாம லைட்டா வச்சிருந்ததுனால சூப்பரா இருந்தது அவங்களுக்கு அந்த இது
ஆமாப்ப உம் அப்ப நாமளும் பண்ண நல்லா அழகழகா பண்ணலா
ஆமா அவங்களே அக்கட கேட்டேன் நீங்களே பண்ணீங்களான்னு சொல்லிட்டு ஆமா அப்டின்னாங்க அவங்களே அவங்களுக்கு பேட்டன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க
ஆமா ஒரு த ம் ஒரு தடவு ஸ்டிச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா நம்மாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம்
ஆமா
ஆ அந்த மாரி நம்மளே ஒரு டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாமளே சா நல்லா பண்ணி இது பண்ணிக் லாம் ஆனா என்ன கிளாஸ் கூட வச்சுட்டு வீட்டு்ல கேட்டியா நீ
இல்ல இன்னும் கேக்கல நீங்க இப்பதானே சொல்லிருக்கீங்க நான் முன்னாடியே ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தேன் சும்மா போர் அடிக்குது ஏதாவது வெளியில கிளாஸ் போலாம்னு நெனைக்கிறேன் அப்டின்ட்டு
ஆஹ்ஹ
அப்ப என்ன சொன்னாங்கன்னா தனியா போக வேணாம் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தனியா போகுதுனா ரிஸ்க் தான் ஏன்னா நம்ம டவுன்ல எதுவுமே இல்ல கொஞ்சம் மூவ் பண்ணிதா போகணுமா
ஆமா
அதனால சேஃபா இருக்காது அப்படின்னு பயந்தாங்க எல்லாம சின்ன பிள்ள மாதிரி
இப்பதான் நான்
அதான் ஆஹ் இப்போ நீங்க இருக்கீங்க ஏன்னா போறேன்னு சொன்னா அதெல்லாம் விட்டுருவாங்க நீங்க வரீங்கன்னு சொன்னா விட்டுருவாங்க துனைக்க ஆள் இருந்தா நீ போயிட்டு வா அப்படின்னு விடுவாங்க சோ அதனால அது பிரச்சனை கிடையாது இப்போ நம்மளுக்கு நியர்பைல எங்க இருக்கு விசாரிக்கிறதுதான் பிரச்சனை நா நைட் நாளைக்கு நைட் அத காப் பாத்துட்டு டீடெயில்ஸ்லாம் நான் கேட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் நீங்க ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுங்க நம்ம போயிட்டு கோர்ஸு என்ன டீட்டெயில்ஸ் எத்தனை மந்த் டூரேஷன் எவ்ளவு ஃபீஸ் எவ்வளவு எல்லாத்தையும் கேட்டு வந்துருவோம்
ஆஹ் சரி அப்போ நீ நீ நீ நைட் ஈவி்னிங் போய் பாத்துட் என்னக் கூப்பிடுறியா
ஆ ஓகே
ஆஹ் சரி அப்போ ஆஹ் சரி அப்போ நான் நாளைக்கு உனக்கு போன் பண்றேன் என்னதுன்னு ஆஹ் சரி ஆஹ் சரி